வணக்கம் வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கீளா
அ நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கீங்ளா
ம் நலமா இருக்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
அ நா இந்த பேர புள்ளையை பாத்துட்டு வீட்லதா இருக்க
ஏ இன்னிக்கு எங்கயு வெளில போகலையா
இன்னிக்கி ஒரு விசேஷோ ஒன்னு வெளில போய்ருந்தோ ஒரு காது குத்தி ஒன்னு விசேஷோ ம் அது ரொம்ப தூரோ ட்ராவலு அது அது போய்ட்டு வந்ததுக்கே போது போதுன் ஆய்ட்டு ம்
எப்ப கெளம்புனீங்க எப்ப பேய்ட்டு வந்தீங்க எப்போ கிளம்புனீங்க எப்ப போயிட்டு வந்தீங்க விசேஷங்கள் விசேஷம் எப்டிலா இருந்துச்சு
காலைல ஒரு ஆமா காலையில ஒரு ஏழு மணிக்கு மேலே ஏல்ரைக்கு போனோ அது ஒரு ரெண்டு பஸ்ஸு எத தாண்டி ஏரி அந்தாண்ட ஏரி அங்குட்டு போகணும் அந்த டிராவலு சொந்தகாரவங்க வீட்டுக்கு போய்ட்டு அங்கே இரு ந்து இது வேற ஒருய சிறிய வா ணத்துல அந்த கோயிலு குல தெய்வ கோயிலுக்கு அந்தோ கொலதெய்வ கோயில்க்கு அது கொஞ்சோ போய்ருந்தோ ம்
ம்
அங்க போய் விசேஷோல்லா பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சோ லேட் ஆய்ட்டு நல்ல சிறப்பா இருந்தது பரவால்ல நல்லா கோயில் கிராமோ சரியான கிராமோ நாலா பக்கோ சுற்றுச்சூழலுக்கு அருமையா இருந்தது விவசாயோ எல்லா பன்ன நடவுநட்ருக்காங்க ம் எல்லாமே போரூர் ஒரு சின்னோண்டு கிராமந்தா அந்த ஊருக்கு பஸ்ஸே கெடையாது ஒரு நாளைக்கி ரெண்டு பஸ்சு இல்ல மூணு பஸ்சு தா போவு அந்த மாரி க்ராமோ ம் டவுன்லேந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அந்த மாரி இருக்கு அந்த ஊரு ம்
கண்டிப்பா ஏனா இப்ப நீங்க இப்ப சிட்டில தா இருக் க்கீங்க இல்லையா இப்ப சிட்டில இருந்து நீங்க கிராமத்துல போ கிராமத்துக்கு போகும்போது அதோட இயற்கை தா ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருக் க்கு அத பத்தி இங்க சொல்லுங்க எப்டி இருந்துச்சி
ஏபே நம்ம ஏரியாவுல கூடுமான வரைக்குமே இந்த ஓ அதிகமாக போர் கொஞ்சோ குறவா தா இருக்கு அ நிலத்தடி நீர் ஆழமா இதுல வந்து பைப் பைப்புல இது மோட்ரு வழியா ச பயன்படுத்துற விவசாயோ அந்த பக்கோ ஃபுல்லாவே அ எல்லாமே நெலத்தடி நீர் எல்லாமே மோட்டர் தா அருமையா இருக்கு அந்த பக்கோ இப்ப ம் எல்லா நட்டுட்டாங்க நட்டு பயிர் எல்லா நல்லா நல்லா இருக்கு அந்த பக்கோ ம் அப்பறோ கோயிலுக்கு போனா அங்க இருந்து ஒரு அந்த ஒரு வேன புடிச் ச்சிட்டு கோயிலுக்கு போனோ
உங்களு சொந்தக்காரவங்க எல்லாரு சுற்றம்புற்றோ எல்லாரு வந்திருந்தாங்க அ நல்லா அப்ரோப்ரோ பூஜைகள ஆரம்பிச்சி ரெண்டு பேருக்கு விசேஷம் பண்ணாங்க காது குத்தி ம் அது வெர்ல்லு சிறப்பா இருந்துது சொந்தகாரவங்களலா பாத்துட்டு சாமி கும்டுட்டு மதிய உணவு அங்கயே சாப்ட்டுட்டு அப்பறோ அந்த ஊருக்கு பஸ்ஸே இல்ல திரும்பியு வேன்லயே தா வர்ற மாரி இருந்தோ பஸ்சு போய்ட்டுங்க வராதுங்க அப்டின்னாங்க அப்றோ எதார்த்தமா பஸ்சு வந்தது அப்பறோ அதுல ஏறி டவுனுக்கு வந்து டவுன்ல இருந்து எப்டி மாறி வந்தோ ம் நீங்க எப்டி இன்னைக்கி எப்டி வேல ஆ
க இப்ப காது குத்துனாலே கிடா விருந்துதா போடுவாங்க நீங்க அங்க என்ன
இல்ல அது வந்து கோயிலுங்கிறது அது கிடா வந்துன்னா செல இடத்துல வந்து பொதுவா குத் துவாங்க செல எடத்துல கிடா விருந்துங்கிறது ஒரு தனியா வெப்பாங்க காது குத்திங்கிறது தனியா வெப்பாங்க இது வந்து கோவில்லயே நம்ப அன்னதானோ அங்கேயே நம்ப சாப்புட்ற மாரி நல்லா வசதிகள் எல்லா நல்லா தாராளமா இருந்தது கோயில்லல்லா நிர்வாகமு கிராமத்துல நல்லா சுத்தமா இருந்தது ம் சுத்தமா இருந்தது அது னால உங்களுக்கு வந்து அசைவோ எதுவுமே இல்ல நெறைய பேர் கேட்டாங்க பிரியாணி போட் போட்ருக்கலாமே அப்டின்னாங்க அ இல்லல்ல பிரியாணி கோயில்லெல்லா போடகூடாது அ ப்ரைவேட்ல எங்யாது வெளில செஞ்சிருந்தா இல்லன்னா அதுக்கு சாப்பாட்டுக்குன்னு தனியா எ டோ ஒதுக்கிருந்தாங்கன்னா அந்த மாரி செய்யலா ம் கோயிலுங்கற போதே நெறய பேரு வந்து சைவ சாப்பாடு தா சாப்புடுவாங்
அது வந்து ஒவ்வறோடைய பழக்க வழக்கந்தா சொல்லணு
இல்ல செல பேரு கோயில்ல ஒத்து ஒத் துக்க மாட்டாங்க செல பேரு அசைவோ வந்து கோயில்ல வந்து பரிமாரத்துக்கோ சப்ளே பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ம் கிராம கோயிலு வேற ம்
ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒருத்தவங்களு ஒவ்வொன்னு பண்ணுவாங்க ஆ ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள்னுருக்கில்லயா
இருக்கு இருக்கு இருக்கு
ஏனா சில பேர் வந்து சைவ சாப்பா டு தா கோவில்ல செய்யணு நெனைப்பாங்க சில பேர் வந்து கோவிலுக்கு படைக்கிறதே அசைவ சாப்பாடாதா இருக்கு அப்டி இருக்கும் மோது கண்டிப்பா அங்க கிடா வெட்டணு அப்டிங்கிறதே முடிவு பண்ணி வெச்சிருப்பாங்க
ம் ம் அது உண்மைதா ஆனா அது வந்து ஆண் சாமி பெண்சாமின்ருக்கு கொல ம் தெய்வங்கள்லேவு வந்து க கொல தெய்வோ கு முனீஸ்வரன்னாக்கா முனீஸ்வர கோயில்ல போடுவாங்க அந்த கோயில்ல போடுவாங்க அதே அம்மன்னா அம்மன் கோயில்ல போட மாட்டாங்க அப்புடி ஒரு கணக்கிருக்கு ஆமா இது வந்து அம்மன் அம்மன் சம்மந்தப்பட் தான அம்மன் சம்மந்தப்பட்ட சாமிங்கிற்துனால அது அ உள்ளுக்குள்ள அது பயன்படுத்த மாட்டாங்க ம் ம் இப்ப முனீஸ்வரன்னா முனீஸ்வரனுக்கு வெட்டிட்டு ஒரு படையல போட்டு வெளில சாப்பாடு பண்ணுவாங்க அந்த மாரி சில வீரன் க வீரனுக்கு படையலு போடுவாங்க அ இப்ப இது வந்து இதுக்கு வந்து கெடா வெட்னு வெட்னாங்கன்னா முன்னுக்கு தா வெட்டி படையல் போடுவாங்கோ கோயிலுக்குள்ள அது அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாரி கோயில்லா இருக்கு. ம் அது ஒரு ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள் குலதெய்வத்த பொறுத்து அமையாது
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஏனா எனக்குல்லா வந்து குலதெய்வோங்கிறது வந் து முனீஸ்வரர் இந்த காத்தவராயன் தா இப்ப அவங்களெல்லா கண்டிப்பா கிடா வெட்றதுங்கறது கண்டிப்பா செய்ய வேண்டிய வு விஷயங்கள்ல ஒன்னு ஏனா கிடா வெட்னாதா நாங்க எ எந்த ஒரு ஃபங்க்ஷனாலு பண்ணுவோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைல நாங்க இருக்கோ இப்ப என்னோடைய கொழந்தைக்குமே காது குத் துங்கறது பண்ணனு
ம்
ஆனா வந்து கிடா வெட்டணு சொந்த பந்தங்கள கூப்பட்ணு அப்டின்டு செலவு பட்ஜெட்ட யோஸ்ச்சு வச்சுக்கிட்டே அப்டியே வச்சிருக்கோ
ம்
எந்த லெவல்ல ஆனா கண்டிப்பா இந்த இன்னு ஒரு இரண்டு இல்ல மூணு மாசத்துல வந்து காது குத் தீர்னு அப்டினு முடிவு பண்ணி வச்சிருக்கோ கிடாக்கள் இன்னு சொல்லல ஒரு கிடா மட்டு வெட்டிட்டு ரொம்ப நெருங்கன சொந்தங்களுக்கு கூப்ட்டு அ விசேஷத்த முடிச்சிர்லா அப்டினு இருக்கோ
ம் என்னா கெட வெட்டுன்னு சொன்னாலே நெறய பேரே வருவாங்க அப்புற சொந்தகாரவாங்க பக்கத்துல ஊர்ல உள்ள முக்கியத்தர் தெரிஞ்சவங்கலா கொஞ்சோ கூட்டோ அதிகமாக கூடிரு ம் அது எல்லாருக்குமே உள்ளதுதா அது அப்போ இன்னோ கொஞ்சோ பற்றாக்குறயாதா ஏற்படு அதுக்கு பதிலா வேற எதாவ் கோழிகள் அந்த மாரி சிக்கன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்ட்டி ஃபைவு அந்த மாரி எதாவ் ஒன்னு இது எக்ஸ்ட்ரா கொஞ்சோ எதா செஞ்சுக்கிட்லா இல்ல தனியா ஒரு குருமா ருமா செஞ்சுக்கிட்லா கெடா வெட்டு இல்லாம கறி பத்தகலன்னா ம்
இல்ல இப்ப நம்ம வந்து செய்யறது வந்து ரொம்ப நெருங்கன சொந்தங்கள மட்டுந்தா கூப்புட போறோ அப்டிங்கமோது இது சரியான அளவுலதா இருக்கு இருந்தாலு ஒரு மூ ன்று அல்லது ஐந்து கிலோ வரையிது சிக்கனு எடுத்துக்லா ஏனா வந்து ம ட்டன் சாப்பிடாதவங்களு இருக்காங்க இல்லையா
ஆமா ஆமா ஆமா ம் அது அந்த மாரி கணக்கு பண்ணி அந்த மாரி கணக்கு பண்ணி ஒரு சைவ சாப்பாடு கூட நம்ம வ கடைல சொல்லி வாங்கிக்கலா ஆ
என்னுடைய வீட்
அது எத்தன சாப்பாடு என்ன வருது எப்படி எதுனா இருக்க பாத்துக்கலா
தோழர் நா பேசி முடிச்சுக்கிறே தோழர்
சொல்லுங்க சொல்லுங்க
ஆ என்னுடைய மாமியார் வந்து ப ம சிக்கனுதா சாப்புடுவாங்க மட்டன் சாப் பிட மாட்டாங்க அ அதுக்கப்புறோ என்னுடைய அம்மா என்னன்னா சைவ சாப்பாடுதா சாப்புடுவாங்க நான்வெஜ்ங்கிறது சுத்தமாவே சாப்பிட மாட்டாங்க என்னுடைய பாட்டியும் அப்படிலா நான்வெஜ்ங்கறது சாப்பிட மாட்டாங்க சைவொ தா அவுங்க வீட்ல எல்லாருமே சைவந்தா இப்ப அவுங்களுக்கு அவுங்களுக்கு நா ஒரு சாப்பாடு செய்யணு எ மாமியாருக்கு ஒரு சாப்பாடு செய்யணு இப்ப நாங்கல்லா வந்து மட்டன் சாப்புடுவோ இப்ப அவுங்களுக்கு நா ஒரு சாப்பாடு செய்யணு அதெல்லா தனித்தனியா செய்றதுனால எல்லா வ கயிலு ஒரு சாப்பாட நம்ப ரெடி பண்ணிக்கிட்டு இவுங்கள எல்லாத்தியு வந்து நம்ப ஒருங்கிணைக் கிணு எல்லாருக்கு லீவு கெடைக்கணு எல்லாத்தியு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்பறோ நம்ழ ஃபங்ஷன் பண்ணலா அப்டின் சொல்லிட்டு இருக்கே
அ
அப்ப அந்த மாரி டைமின்னா அது பொது விடுமுறை நாளு அந்த மாரி நாள்ல தா பாக்கணு
ஆமா கண்டிப்பா ஏனா நமக்கு லீவு கெடைக்கணு நம்மளு ஒரு நிறுவனத்துல வேல பத்துகிட்டுருக்கோ என்னுடைய கணவர் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்காரு அதனால அவரு நெனைக்கிறத்தா சட் டோ அவரு எப்ப வேணாலு லீவு போடலா லீவு எடுக்கலா ஆனா நா வந்து அது மா தரி நடக்க முடியாது நா லீவு கேட்கணுனா முன்னாடியே பர்மிஷன் போடணு
ஆ ஆ
லீவு வந்து முன்னாடியே நம்ப அப்ளை பண்ணணு
ம்
அத வந்து அவுங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்பறந்தா நம்ப அந்த லீவுங்கறத எடுக்கணு
ம் கொஞ்சோ கொறைஞ்ச பச்சோ ஒரு ஆமா ஒரு ரெண்டு நாளாவது லீவு போடற மாறி இருந்தாதா சரியா வரு ரெண்டு நாள் இல்லன்னா மூணு நாள் அந்த மாரி நாள கணக்கு பண்ணிக்க
கண்டிப்பாக
ம்
ரெண்டாவது சொந்த பந்தங்களெல்லா ஒருங்கிணைக்கிறது தா பெரிய விஷயமா இருக்கு ஏனா ஒருத்தவங்களுக்கு லீவு கெடைக்குது இப்ப என்னோடைய கொழந்தைக்கு பாத்தீங்கனா அ அவங்களோட அத்த வந்து சென்னைல வெளியூர்ல இருக்காங்க இப்ப அவுங்களுக் அவங்களு ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு லீவு கிடச்சி வரதுங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்
இப்ப கொஞ்ச கால தாமதங்கள் முன்ன பின்னே இருக்கோ ஆ
அ அவங்களுக்கு இப்ப முன்னாடியே நாங்க வச்சிருக்க வேண்டியது பங்ஷனு அவங்களு லீவு கெடைக்கல அப்டின்னு சொல்லிட்டுதா அந்த பங்ஷன்னையே கொஞ்சோ தள்ளி போட்டோ
ம்
இப்போ சொல்லியிருக்கோ கட்டாய வச்சாகணு ஏனா என்னுடைய கொழந்தைக்கு முடி வந்து அதிகமா வளந்துட்டு
ஆமாமா ம்
அது வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவில்லாம இருக்குமோ இந்த முடி அதிகமா வளந்ததுனால
ம்
அ சீக்கிரோ நல்ல பங்க்ஷன வச்சு மொட்டை அடிச்சுட்டோம்னா அவங்க முகத்துக்கு ஒரு தெளிவு கெடைக்கு கண்டிப்பா அதுக்காக தா பாத்துக்கிட்டு இருக்கோ சேரி தொடர்ந்து பேச வைச்சர்லா தோழரே நன்றி
சேரி நன்றி நன்றி வணக்கம்